அல்
காலை வணக்கம் தோழரே
ஆ காலை வணக்கம் ஆ இருக்கு இருக்குங்க நல்லது நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க நன்றி அ வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழரே அங்க எல்லாரும் நலமா நல்லது தோழரே நல்லது தோழரே சொல்லுங்க தோழர் வெயில்தாந் தோழரே மழல்லா இல்ல வெயில்தா பயங்குறமா அருக்கு வெயில் காலம் முடுஞ் ஆமா கண்டிப்பா மழை எல்லா எதுர் பாக் ட்ருக்கோ வெக்க கொறையணு வெயில் தாக்கத் வெயில் தாக்கோ கம்மி ஆகணுன்றதுனால மழையதா எதுர் பாத்துருக்குற மாரி ஆயிருச்சு இப்போ
சேர் சேரிங்க அப்பை பரவால்லைங்க இங்கு ஒரு ரெண் நாளா மழயேதா பேஞ்சுட்ருக்கு
ஓ நல்லது நல்லது ஆ நீங்க அந்த மாரி ஒர் சூழ்நெலைல்ல
சேரி சேரிங்க
நல்லது தோழரே இல்ல தோழரே இனிமே நீதா தோழரே ஞாற்றுக்கிழமை இல்லையாஸ் சோ எல்லாமே வந்து மெதுவாதா ஆரம்பிக் க்கு மெதுவாதா நடக்கு இனிமேதா எல்லாமே ஆரம்பிக்கணும் சேரி தோழரே நாம என்ன தலைப்பு பத் த்தி பேஸ்லா
ஆ இப்ப பத்தி பேஸ்லாமே
நல்லது தோழரே ஆ இப்ப உள்ள ஜென்ரேஷன் எல்லாமே வந் ந்து என்ன சொல்றது முன்னாடி எல்லாம் நம்மல்லா வந்து பெத்தவங்க சொல்றத வந்து என்ன சொல்றது கேட்டோ மதுச்சோ ரிசன் பண்ணோ காது குடுத்து கேட் டோ பட் ஆனா இப்ப உள்ள ஜென்ரேஷன் வந்து அத பண்ணுவாங்களான்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி அவங்களுக்கு இப்ப கோவோ கோவோ வேகோந்தா அதிகமா இருக் த்து என்ன சொன்னாலு என்ன சொன்னாலு உடன் மே சட்டு சட்டு சட்டு சட்டுன் கோவப்பர்றாங் ங்க அதை யோசிக்க மாட்றாங்க பொறுமையே அதைக் கேக்க மாட்டறாங்க
ஆமாங்க
கூட கூப்டாக் கூடு தா அது என்னன் கூட கேக்க மாட்டறாங்க கேக்காம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அந்த ஒரு வேல நா ஒரு வெ வெளையாடுறதோ ஒரு டிவி பாக்குறதோ ஒரு அலைபேசி பாக்குறதோ இருந்தா அதுலயே அப்டியே மூழ்கி போயிடுறாங்க சோ அந்த மாரி இல்லாம வந்து அந்த மாரி இல்லாம வந்து நம்ம பேசுறத வந்து கேக்குற அளவுக்குப் புள்ளைங்கள கொஞ்சோ வந்து பொறுமையா இருக்க வெக்கணு அதுதா இப்ப உள்ள ஜென்ரேஷன்ல பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு
ஆமாங்க ஆமாங்க இப்ப இருக்க கொழந் கொழந்தைங்கள் எல்லா நம்ம சொல் பேச்சு கேக்குறது கொஞ்சோ கஷ்டந்தாங்க அத அத கொண்டு வர்றதா கொஞ்சம் இப்ப நமக்கே ஒரு டாஸ்க்கா இருக்குது
கண்டிப்பா தோழரே கண்டிப்பா தோழரே நம்மல்லா வந்து இப்ப பெரியவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்டின்னா வந்து நம்ம காலகட்டத்துல வந்து நம்ம வந்து அப்பா அம்மா சொல்றத வந்து கேட்டோ அது சரியோ தப்போ நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அத நம்ம வந்து சோ கேட்டு நடந்துகிட்டோ செய்யாதன் சொன்னா அத நம்ம செய்யாம இருந்தோ பட் ஆனா இப்ப உள்ள அ வலைவா தலை முறையினர் வந்து அத வந்து கேக்குறதே இல்ல இல்ல எனக்கு இப்பவே வேணுன் அடம்புடிக்கிறதா இருக்கட்டு கோவப்படுறதா இருக்கட்டு எதாவது தூக்கி போடுறதா இருக்கட்டு அந் அந்த மாரி வந்து அவங்க வந்து ரொம்ப வயிலன்ட்டா மாறிட்டாங்க சோ அந்த மாரி இல்லாம அவங்கள வந்து காமா இருங்க வெயிட் பண்ணுங்க பேசலா என்ன இதுன் சொல்லலா நீங்க சொல்றது வந்து சரியா இல்லையா இல்ல இப்டி பண்ணலாமா அப்டி பண்ணலாமா நம்ம சொல்லாம்னு சொல்லி நம்ம பொறுமையா அவங்கள இருக்க வக்கிறதுதா வந்து பெரிய வேலையா இருக்கு இப்போ
ஆமாங்க ஆமாங்க அதே மாரி நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி குடுத்து வளக்கணுங்க அவங்க அது என்னதா கேக்காம இருந்தாலுமே அத இதுதா இப்டிதா இருக் உ நம்ளு கன்டிச்சுதா வளங்
கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ஒரு ஒரு வழிமுற ஒரு நெறிமுறை இது பண்ணி வகுத்து இதுதா இப்படித்தா இருக்கணு இந்த டைம்னா இந்த டைம் இது தா பண்ணனு அப்டின்ற மாரி அவங்கள வந்து நெரி படுத்தணு
ஆமாங்க ஏன்னா இப்ப பெண் குழந்தைகளுக்குலா பாத்தீங்னா பாதுகாப்பு கொஞ்சோ ப கம்மியா தா இருக்கு அதனால நம்ம முடிஞ்சளவுக்கு நம்மளோட பாதுகாப் இப்ப நம்ம சொல்லி குடுத்து
கண்டிப்பா கண்டிப்பா தோழரே கண்டிப்பா தோழரே நீங்க சொல்றது வந்து நூறு ச சதவீதோ உண்ம நம்ம நம்ம குழந்தைகள வந்து எவ்ளோ பாதுகாப்பாவு பத்திரமாவு இப்படிதா இருக்கணு அப்படிதா இருக்கணு யாரையு கஷ்டப்படுத்தக் கூடாது யாரையு துன்புறுத்தகூடாது யாரு யாரையு வந்து அவசரப்பட்டு அவங்கள கஷ்டப்படுத்திடகூடாது வார த்தைகளால யாரையு காயப்படுத்திட கூடாது கொஞ்ச பொறுமையா இருக்கணு கோவப்பட கூடாது அப்டின்னு சொல்லி சொ சொல்லி சொல்லி தா வளக்கணு யாரோட பொருளயு எடுக்க கூடாது நம்ம நம்ம பொருள நம்ம பத்திரமா வச்சுக்கணு யாரோட பொருலயு நம்ம எதுக்கு ஆசப்பட கூடாது உங்களுக்கு உங்களுக் க அவங்க செய்றதோ உங்க நண்பர்கள் செய்றதோ கூட படிக்கிறவங்க செய்றதோ பிடிக்கலன்னா போய் ஆசிரியர்ட தா சொல்லணுமே தவிர நீயா வந்து அதுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்க கூடாது
ஆமாங்க
அப்டின்ற மாரி தா பிள்ளைங்களுக்கு சொல்லி குடுக்கணு சின்ன வயசுல இருந்தே யாரோடதே வந்து எடுக்க கூடாது யாரோடதயு தொடக்கூடாது நம்ம பொருள தவிர்த்து வேற எந்த பொருளுக்கு நம்ம ஆசப்படக்கூடாது அப்டின்ற மாரிதா இப்ப இருந்தே நம்ம சொல்லி குடுத்து சொல்லி குடுத்து பழக்குனாதா வர்ற தலைமுறை வந்து எதுக்கு ஆசப்படாம பொறுமையா அமைதியா அது என்னன்றதாவது புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு கொஞ்ச
ஆமா ஆமாங்க நம்ம நம்மோ அப்பா அம்மா கிட்ட என்னென்ன கத்துக்கிட்டோமோ அ
கண்டிப்பா கண்டிப்பா தோழரே கண்டிப்பா எல்லாரையு மதிக்கணு யாரையு வந்து இழிவா பேசக் கூடாது யாரையு வந் து என்ன சொல்றது அவுங்கதான அப்டின்ற மாரி ஏளனமா நெனைக்கக் கூடாது நம்ம நம்மள நம்ம எப்பிடி மதிக்கிறோமோ அதே மாரியே நம்ம எதுத்தாப்ல இருக்கவங்களயு நம்ம வந்து மதி க்கணு அவங்களுக்கு அவங்களுக் கு வந்து மனசு இருக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அது சுய இது இருக்கு சுய மரியாத இருக்கு சோ அந்த இது தெரியா த அளவுக்கு நம்ம பாத்துக்கணுன்ற மாரி நம்ம வந்து சொல்லி குடுக்கணு தோழரே
ஆமாங்க எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்துதா வளத்தணு கண்டிப்பா
இப்போ உள்ள பிள்ளைங்க கிட்டதா அந்த பொறுமதா இருக்கவே மாட்டேங்குதே சட்டு சட்டுன்னு எல்லாத்துக்கு கோவோ வந்துருது அந்த பொறுமையதா நம்ம சொல்லி குடுக்கணு அடம் புடிக்கிறாங்க ரொம்ப எல்லா விஷய த்துக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயோ சின்ன சின்ன விஷயத்துக் கு கூட ரொம்ப பெரிய ஆ அடோ அடம்புடிச்சு ஆர்ப்பாட் டம் பண்ணி இப்பவே வேணு இதுதா வேணு அப்டின்ற மாரி ரொம்ப இதா இரு க்காங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆ அதய மட்டு நம்ம சொல்லி கு டுத்து ஏன்னா சின்ன வயசுல இருந்த நம்ம படிப்படியா ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல பாத்தீங்ன்னா அவங்க வளர வளர இதுதா இப்பிடித்தா இருக்கணு அவங்க சொன்ன மாதிரி நம்மளு நடந்துக்கணு அப்பிடின்னு அவங்களுக்கு ஒரு இது வந்துருங்க
கண்டிப்பா தோழரே கண்டிப்பா தோழரே நம்ம வந்து புரிய வைக் கணு அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட நம்ம எவ்ளோ தூரோ பேசிக்கிட்டே இருக்கமோ அவ்ளோ தூரோ நல்லது தோழரே அவங்க அவங்க இஷ்டத்துக்கு சரி கோவப்படறியா போ அப்டின் சொல்லி அப்டியே வி்ட்றக்கூடாது அவங்கள அப்டியே ஒதுக்கிற கூடாது இல்ல கோவப்படாத வா பேசலா அப்டின்டு சொல்லி நம்ம வந்து அவங்க கூடு வச்சு வச்ச உக்கார வச்சு அவங்களுக்கு புரியிகிற மாதிரி அதை விளக்கி சொல்லி இப்படிதா இருக்கு இப்படிதா செய்யணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பொறுமையா எடுத்து சொல்லணும்ன்றது
ஆமாங்க ஆமாங்க ஏன்னா நம்மளு அ கைபேசிய வச்சிட்டு நம்மளு அது கூடயே நம நேரத்த செலவழிக்காம நம்ம கொழந்தைகளோட அதிகமா நேரோ செலவச்சனா நம்மளு ஆ அவங்கூட எவ்வளவுக் எவளவோ நம்ம நேரத்த செலவழிக்கிறமோ அவங்களு நம்ம கூட நேரத்த செலவழிக்கு போது அவங்களுக்கான இது அவங்க வெளி உலகத்த பத்தி நம்ம நிறைய சொல்லிக் கொடுத்து வளர்த்தனோம்னா அவங்களுக்கு நல்லதா தங்க இருக்கு
கண்டிப்பா தோழரே கண்டிப்பா தோழரே அதே போல நம்ம இப்ப அவங்க பள்ளிக்கு போயிட்டு வராறங்க அப்டின்னா வந்து வந்தோடனே அவங்ககிட்ட வந்து இனைக்கு என்னெனலா நடந்துச்சு என்னெல்லா பண்ண என்னெல்லா செஞ்ச அப்படின்னு அதாது எல்லத்தமே நம கேட்டு தெரிஞ்சு ஓ இப்டி பண்ணியா சரி ஓகே ஓகே சூப்பர் நல்லா இருக்கு அப்டிதா பண்ணணு இல்ல இப்டி பண்ணக் கூடாது இந்த டைம்ல எந்த இனிமேல் இப்டி பண்ணாத அப்டின்னு சொல்லி அவங்க பண்ணத வச்சு நம்ம வந்து அத திருத்திக்கிட்டே இருக்கணு தோழரே அப்டின்ம் போது அவங்க சரி இதப்ப நம்ம பண்ணலா இத நம்ம பண்ணக்கூடாதுன்ற ஒரு தோ இது வந்து நிறைவு வந்து அவங்களுக்கு வரு அயோ அம்மா இத அன்னக்கே பண்ண கூடாதுசொ சொன்னாங்களா இப்ப நம்ம அத பண்ண கூடாது
ஆ கண்டிப்பாங்க
மாதிரி அவங்களுக்கு நினைவு வரு ஹ அந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட நம்ப அவ்வளவு தூரோ பேசுறோமோ நம்மளோட சூழ்நிலைய அவங்களுக்கு விளக் குரமோ அந்த அளவுக்கு வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க சொன்னோடனே புரிஞ்சுக்க மாட் அதாங்க அது வேற விஷயோ ஒன்பது தட நம்ம சொல்லிக்கிட்டே இரு இருக்க இருக்க இருக்க இருக்க அங்களுக்கு அது ஒரு நாள் புரியு அவங்க அத வளரு போது அத புரிஞ்சுக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்க பியோட அவங்கள நம்ம வளர்க்கணு
ஆமாங்க
கண்டிப்பா தோழரே கண்டிப்பா கண்டிப்பா அ அவங்க கேக்குறாங்க அப்டின்றதுக்காக நம்ம அத வந்து ஒடனே வாங்கி குடுத்தர கூடாது நம்மளால முடியுமா முடியாதான்றத யோஸ் சிக்கணு அது அவங்களுக்கு தேவையா தேவையில்லையான்றதையு யோசி கெணு அவங்க பத்து பொருள் கேக்குறாங்கன்னா பத்து பொருளு நம்ம வந்து செரி சொல்லிரக் கூடாது
ஆமாங்க அவ என்ன கேக்குறாங்க அது எதுக்காகன்னு நம்மளு யோசுச்சுதா முடிவெடுக்கு
ன்றதெ நம்ம சொல்லணு நம்மளால முடியுமா இப்போ முடியுமா ஒடனே கொடைக்குமா இல்ல நாள் கழுச்சு கெடைக்குமா கொஞ்சோ
ம் ஆ அதையு சொல்லி குடுத்தீங்கன்னா அவங்க அவ் கேக்குறதெல்லா நம்ம உடனே உடனடியா வாங்கி வாங்கி குடுத்துட்டு வந்தோம்னா அவங்க எல்லாமே அப்புறோ கேக்குறக்கு ஆரம்பிச்சுருவாங்க நம்மகிட்ட எஎப் வாங்குறக்கான இது இருக் காணுங்கறத அவங்களுக்கு சொல்லி புரிய வெக்கணுங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஒரு அஞ்சு பொருள் கேக்குறாங்கன்னா இல்ல ஒரு பொருள் ரெண்டு பொருள் தா நம்ம வாங்கிடு பனு அதும் கேட்ட ஒடனே வாங்கி குடுக்கக் கூடாது கேட்டு ஒரு ஒரு நாள் ரெண் நாள் ஆனதுக்கப்புறோ சேரி ஓகே நீ அன்னைக்கு கேட்டைல நா இன்னிக் க்கி இது வாங்கி தார இன்னிக்குதா என்னால அத முடுஞ்சுச் ச்சு அப்டின் சொல்லி வாங்கி குடுக்கும் போது அவங்களு பொறுமையா அதுக்காக வெய்ட் பண்ணுவாங்கஸ் சேரி நம்ம அன்னைக் கேட்டத அம்மா அவ ரெண்டு நாள் கழுச்சு வாங்கி தரேன் சொல்லிருக்காங்கஸ்
ம் ஆமாங்க நம்ம உடனே உடனடியா வாங்கி வாங்கி குடுத்துட்டம்னா ஒரு பொருள் வந்து கொஞ்சோ தாமதமா கெடைக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவுங்க அதிகமா அ ஏத்துக்க முடியாது அப்புறோ அவங்களு நம்ம கூட சண்டப் போடுற மார் இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா பா தோழறே அதனால வந்து நம்ம எவ்வளவுக்எவ்ளவோ நம்ம வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோவ் அவங்கள வந்து பயிற்சிப்படுத்தி அவங்கள நெறிப்படுத்தி கொண்டு வரோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து வர்ற தலைமுறை வந்து ரொம்ப நல்ல விதமா இருப்பாங்க
ஆமாங்க கண்டிப்பாங்க
கண்டிப்பா தோழறே கண்டிப்பா பாத் தோழறே
ஓ சேரி ஆ அப்ற வீட்லல்லா என்ன பண்றாங்க
ஆ எல்லாரு வெளயாண்டுட்டு இருக்காங்க இனிமேதா வந்து என்னா பண்ணனு என்ன என்னா சமைக்கனு என்னா பண்றது எல்லா இனிமேல் தா ரெடி பண்ணனு அதுக்கப்புற இது பண்ணி அவுங்கள சாப்ட வச்சு இனி அவுங்களுக்கு கோம்வொர்க் எதா படிக்க வக்கிறதெல்லா படிக்க வச்சு அவுங்க திரும்ப நைட் சாப்ட வச்சு துங்க வக்கனு அது ஒரு நாள் ஒன்றரை நாள் லீவ் வந்து ஒடனே போயிருது சீக்கிரம் முடியிற மாதிரி இரு இப்பதா நேத்து ஆஃப்டே ஆமா நேத்து ஆஃப்டே போயிட்டு வந்தாங்க சோ அந்த நேத்த நாள் முடிஞ்சது திரும்ப இன்னைக்குன்னும்போது இந்த இன்னைக்கு பாதி பாதி பாதி நாள் முடி மு இது சோ இன்ன இருக்கு இருக்குற நாள்ல அவுங்கள வந்து சரி பண்ணி அவுங்களுக்கு தேவையானதெல்லா செஞ்சு நீ அவுங்க நாளைக்கு கொண்டு போறதுக்கு எல்லாமே வாங்கி வச்சு செஞ்சு வச்சு எல்லா ரெடி பண்ணி வச்சு சோ அப்புடியே ஒரு இது வழக்கமாவே அது அப்டியே மாறிடுச்சு இந்த நாள்ல்லா இது இப்டிதா இருக்கு இந்த நாள் தா நம்ம இதுதா செய்யணு அப்டின் சொ சொல்லி திட்டமிட்டு இந்த எடத்துல இந்த நேரத்துல இது பண்ணனு இந்த நேரத்ல இது பண்ணனு அப்டின் மாதிரி எல்லாமே மாறிரு அப்டியே ஒரு என்ன சொல்றது ஒரு திட்டமிடுறதுலயு ஒரு இதுலயுமே அப்டியே நாள் போய்கிட்டே இருக்கு
ஆமா நேரமு பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா
ப்பா கண்டிப்பா காலமு ரொம்ப அப்பிடியே வேகமா போது இப்பதா அவங்க சின்ன கொழந்தையா பிறந்த மாரி இருக் போ அதுக்கப்புறோ பாத்தா ஒரு வாய ஒரு வயசு வரைக்கு வந்துருவாங்க திரும்ப அதுக்கப்புறோ அவுங்க அடுத் த்த லெவலுக்கு போயிருவாங்க ப்பிடியே அவுங்கள பாக்க பாக்க அப்பிடியே பிரமிப்பா இருக்கே அதுக்குலி இவ்ளோ நாலாயிரிச்சி து அப்பிடின்ற மாரி கால வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு கண்டிப் ப்பா தோழரே கண்டிப்பா தோழரே சின்ன பிள்ளையா பாத் ட்ட எல்லாருமே இப்ப கொஞ்ச வவதெல்லா க்குவ வளந்துட்டாங்க அப்பிடின்னு போது நமக்கு வந்து பொறுப்பு வந்து இன்னு அதிகமாகு அச்சச்சோ இவ்ளோ தூரோ வளந்துட்டாங்களே இன்னு நம்ம மேம்படுத்தனு இன்னு அவுங்கள மேம்படுத்தனு அடுத்தத்ல அடுத்த கட்டத்துக்கு அவுங்கள கொண்டு போணு எடுத்துட்டு போணு அப்பிடின்ற ஒரு பொறுப்பு வந்து அதிகமாகிட்டே இருக்கு நாளுக்கு நாள்
ஆமாங்க கண்டிப்பாங்
போலா தோழரே கண்டிப் ப்பா தோழரே நல்ல தோழரே உங்களோட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி இன்னொரு அழைப்புல சந்திக்கலா நல்லது நல்லது